ஹலோ
ஹலோ
டேய் அப்பிடியே எம் எல் டி சொல்லித்தாடா
பண்ற எம் எல் டி சொல்லி தாவா
ஆமா
ஏ என்ன படிச்சேனு ஏன்ட்ட கேக்கற நீ
ஏ சொல்லித்தடா
ஏ நா படிக்கலடா
என்னடா இப்பிடிங்கற உம்
நானே ரொம்போ ரொம்போ ரொம்போ ரொம்போ லைட்டா தா பாத்திருக்கே
ஏ அந்த லைட்டே யாச்சு எனக்கு சொல்றா
ஆ இர்ரா ஒரே சேக்கேன்ட் லிங்கிட்டின் ல யாரெல்லா இருக்காணு பாத்துட்டு இருக்கே
யா
ஏன்டா
ஏன்டா நீ இப்பிடி பண்ற நானே எவ்வளோ இதா இருக்கரே அம்பது நிமிஷந்தா தா இன்னு
சேர்ரா சேர்ரா ஒயிடா ஆவாவா ஆ ஃபிப்டி ஒன்லி ஃபோர் கால் ஃபோர்டா
ஃபோரா ஃபைய் இல்லையா
ஃபோர்தா காலல்த ஒண்ணு பேசியாச்சே அப்புறோ என்ன
அப்ப ஃபைதன்றா
ஆ காலையில வந்து பேசி அ ஏய் விட்ரு விட்ரு விட்ரு ஐயோ நானே சொல்லிட்டு நானே பேசிட்டுருக்கே அப்புற வேற என்ன இன்னைக்கு யாருக்கும் யாருக்கு மேச்சு
ஆ
மேட்ச் யாருக்கு
எ பஞ்சாப் போட்டு பொலந்துட்டு இருக்காங்க ரெண்ட ஒவர் இருபத்தொன்பதுன்னு
அவன பொழந்துருவாங்க பஞ்சாப் தான பஞ்சாப்பு அப்டி தா பஞ்சாப்ப சும்மாள்
இருடி இருடி விக்கெட்டா கீப்பர் பிடிக்க வேண்டிய கச்சல்ல இதெல்லா
சோ வா
ஜடேஜா பாக்குறா என்னடா இவனுங்க இப்டி ஆடுறாங்கனு
டட்டன் டெட்டட டெட்டட டா
ஸ்லிப் வச்சுருந்தானுங்கன்னா இந்நேரத்துக்கு அவுட்றா இவன் ஆர் ஜோப்பரா அரச்சரும் எவ்ளவோ கஷ்டப்படுறான் கண்ணே அவனுகளுக்கு தெரியுரதுல்ல நல்ல புலம்புறான் போல
ஐய்யோ அஹ் சாட் ஜி பிடி அய் காலேலலந்து என்ன பணட்ருந்த
காலந்து என்ன பண்ணே ஏசப் படிச்சேன் ஃபோன் பேசுவே ஏசப் அ
ஏடா ஏசப் ஏசப்ன்னு இருக்க
ஏய் எனக்கு நாளன்னைக்கு காலைல டா அது காலைல என்ன தெரியுமா இரு எங்க ஊர்ல விசேஷொம் எங்க ஊர்ல விசேஷ் நா நா எந்திரச்சது ஒன்பதரைக்கு ஒன்பது மணிக்கு
அ
அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பி வுட்டாங்க நா நைட்டு நேற்று தூங்கும்போது மணி ஒன்ற ஓகே வா போம் போத ரீ எந்திரிடா எந்திரிச்சு இந்த மாரி கோவில் விசேஷம் எல்லாம் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா காலேல இத் பழொ தயிரு மோர் பொண்ணுவாம மோர் ஊத்தி குடுப்பாங்க நீர்மோர் குடுப்பாங்கல்ல அதுக்கு காலையில போய் இதெல்லா வாங்கிட்டு வானு துரத்தி விட்டுட்டாங்க எழுப்பி விட்டு நல்லா தூக்கத்துல எழுந்திரிச்சு கடைக்கு போய் ஒரு தயிர் பேக்கெட்டு ஒரு பத்து பான தயிர் பேக்கெட்ட வாங்கிட்டு
ஆ
தயிர் பேக்கெட் எல்லா வாங்கிட்டு தயிர் பேக்கெட்டு முளகா எல்லாம் வாங்கிட்டு வந்து அத போட்டு கரைச்சு அத ஒரு இதுல ஊத்தி அண்டால ஊத்தி கொண்டு போய் அத வச்சு அதெல்லா ஊத்தி கொடுத்து ரோட்டுல நடந்த கோவில போய் இந்த ஆற்றுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க ா சாமியா உள்ள இருக்க சாமிக்கு எடுத்துகட்டு வருவாங்க சாமிய தூக்கிட்டு வருவாங்க அவங்களுக்கல்லாம் ஊத்தி கொடுக்குறது அங்கே போய் நின்ட்ட காலையில அது முடிஞ்சு வந்தவுடனே ஒ அது முடிஞ்சு வந்த ஒடனே என்ன பண்ணே ஆ அ அது முடிஞ்ச் வந்தவுடனே செரி சும்மா ஏசப்ப ரெண்டு இது எடுத்துட்டு பாப்போம்ன்னு சொல்லி பா த்த
ஆ
பாத்ததுக்கு அப்புறோ முடிச்ட்ட அது பாதி பாதி புரிஞ்சி பாதி புரியல அதனால விட்டுட்ட அதுக்கப்புறோ தா நீ இன்ஃபார்மிச்சிய அப்புறோ தா நீங்க போன் அடிச்சதுக்காப்புறோ போன் பேசுன அதுக்கப்புறோ என்ன பண்ண அதுக்கப்புறோ வீட்டுல கொஞ்சோ பிரச்சன பிரச்சன மீன்ஸ் சும்மா சும்மா ஏதோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னையே எனக்கு கடுப்பாய் போச்சி
ஆஹா
அப்றோ நா சொன்னேன்ல அக்கௌண்ட்ல கொஞ்சோ கம்மியாருக்குன்ட்டு மினிமம் பேன்ஸோட அத போட்டுட சொன்னா அது போட்டுவுட மாட்டுது அ ஆச்சா போச்சான்ட்டு இருந்தாங்க
அ
தா அப்டி போச்சி
எடுத்து உட்ர்றா நீ என்ன பேங்க்கு
கெனாரா கெனாரா கெனாரா
பேங்க்கு போய் எதும் வேணான்னு சொல்லிடு மினிமம் பேலன்ஸ் வந்து எடுத்துக்குடுக்க சொல்லு
உள்ளே பேலன்ஸ் இருந்தா தாண்டா அக்கௌண்ட்டு ஓபன் பண்ண முடியுது
ஏ சேர்டா இப்ப ஓகேடா எடுத்
ஆ ஆஹா எடுத்துவர முடியாதாமா
இது எப்புர்றா
ம் செர்
அ முடியும்டா அதுலா இல்லன்னா நீ ஏதோ கஸ்டமர்கேர்ட கேட்டுக்கு நீ போரு அ பிரான்ச்செல்லா அப்பிடி தா பண்ணுவாங்க கொஞ்சோ மோடவா
இல்லாட்டி விடு கடக்கட்டு அதுக்கப்பறோ அப்டின்னாங்க அதுக்குப்பறோ பாத்தேனா போய் இத வாங்கிட்டு வா அதா வாங்கிட்டு வா இதா பண்ணு அதா பண்ணுன்னு போட்டு நச்சிக்கிட்டு இருந்தாங்க நானே சொல்றே எனக்கு நாளனைக்கி நாளைக் எக்ஸாமிருக்கன்னு அதெல்லா பாரம்பட்சமே பாக்காம காலையிலருந்து வேல வாங்கிட்டுருக்காங்க
ஓ ஹோ
இதுதா எனக்கு இன்னிக்கி நடந்த சம்பவங்கள்
ம்
அப்பறோ உனக்கு எப்பிடி போச்சு
எனக்கு காலேருந்து நா படிக்க தாண்டா ட்ரை பண்ணிருக்கே ஒண்ணு லேட்டா ரொம்ப லேட்டா தா எந்திச்ச ஒரு பத்து மணி அந்த மாரி எந்திருச்சே அதுக்கப்பறோ ஒரு பத்தரைய் மேல போய் சாப்புட்டுட்டு லெவல்லருந்து படிக்க ஆரம்மிச்சே அ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மு மாடில் ஒன்ல கொஞ்சோ பாத்த மாதாவ் தீயறி கொஞ்சோ பாத்த அப்போ இது அதுக்கப்பறோ மத்தியானாகு போது இது ஐய்யோ அது என்னது ஆ ஏ என்ன வராது ஐய்யோ மறந்து போச்சே இது பாத்துட்டுருந்தே இல்ல இல்ல இது பாத்
எது
ஏ வெய்ட்ரா வெய்ட்ரா வெய்ட்ரா என்னடா எனக்கு மறந்து போ மறந்து மறந்து போதுடா எல்லா திசியாக ஆ சம்ள ஒன்னு பாத்தே ஆனா அது புரியாம தூங்கிட்டே கொஞ்ச நேரத்திலேயே
ஆனா திரும்பியு அதுக்கப்பறொ அ டிசிஷன்ட்ரீ இதுதா நியாபகமே வர மாட்டிக்கு பேரு ஈஸி கான்செப்ட்தா ஆனா ரொம்பா பெருசு
இதுல மோஸ்ட்லி வருன்தா தோணுது எனக்கு டிஸ்ஸன்ட்ரி ஏன்னா மாடில் ஒன்ல இதா பெருசு
ம் ம்
அப்பறோ டேய் இதுதா மாடியல் டூ படிச்சாலே பாஸ் ஆயிருவோன்டா
அப்டியா
ஆமாயா ஏன்னா கொஸ்டின் பேப்
செர் அப்ப நாளைக் காலைல படிக்க வேண்டியதுதா
மாடியூல் டூ ஃபுல்லாவே சம்ஸ்தா அதுல தியரி இல்ல ஆனா மாடியல் ஒன்லயு த்ரீல மட்டு தியரி இருக்கு
ஓகே ஓகே
அப்பறோ மாடுல் திரில ஒரு வினோதமான சம் இருக்கு
எ மான சம்மா
ஆமா அது பேரு கூட ஐயோ இரு நா பாத்துசொல்றே மாடி பை த்ரீ பி பி டி
அதுக் ஒ
ரொம்ப வினோதமா இருந்துச்சுடா மார்க்கொருல்லா இருக்கூடாதுல
ஓ ஒ
ஹிட்டன்மார்க் ஒரு ரூலு
ம்
அப்பறோ பேர்ஸ் தியரம் கன்ஃபார்ம் வருனு தோணுது
ஓகே
அப்பறோ அந்த மேட்ரிக்ஸ் அத இதெல்லாம் பாத்துக்கணு ஏ உனக்கு அந்த ஏய்கன் வேல்யூஸ்லா என்னன்னு தெரியுமாடா எனக்கு மறந்து போச்
எது புரில அது என்னன் தெரியாது எப்டி கண்டுபிடி க்கணு வேணா தெரியு
எனக்கெல்லாமே மறந்து போச்சுடா
ஏன்னா அது இப்பதா படிச்சே
ம் இது அப்றோ இது வர வாய்ப்புருக்கு அதன்ன சி என் மாடியூல் த்ரீல சி என் என்னோ ஆர் என் என்னோ னு ஒரு டாபிக் இருக்கு
ஓ
அது வர வாய்ப்பிருக்கு லீனியர் ரெக்ட்ரசன் வர வாய்ப்புருக்கு
ஓகே
அப்பறோ என்ன நியூரல் நெட்வர்க் ஆ ப்ராபிளிட்டி ஸ்ட்ராட்டிக்ஸ் விக்டர் வராது பி சி ஏ பி சி ஏ படிச்சுக்கணு அதுக்கு ஆ லீனியர் அல்ஜிப்ரா டிஷிஸன்ட்ரி இன்ஃபர்மேஷன் தியரி பி சி ஏ தா பாக்கணு பி சி எஸ் ஒன் ஃபியூ ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரக்ஷன் ஏ பி சி எல் என்ன பண்ணு நியாவ இருக்காடா
பி சி எல் லையா
ஆ
பி சி ஏ வா
அம்மா
ஆ தெரியு ஏண்டா
சேரி அப்றோ சொல்லித்தா
ம் சேர்றா ம் ம் சேர்றா பாய்
ம் ஓகேடா பாய் பாய் பாய்